வணக்கம் வணக் கம்
வணக்கம் எப்படி இருக்கீங்க
இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்பிட்டாச்சுங்ளா
நீங்க
ஆஹ் சாப்ட்டாச்சு ஓகே தலைப்புக்குள்ள போலாங்களா இப்ப பாக்க ஆஹ் இப்ப பாக்க போய் தலைப்பு பாத்தீங்கன்னா அரசு வேலை மற்றும் தனியார் வேலை இரண்டுக்கு இருக்கிற தனித்துவோ என்ன சவால்கள் என்ன அப்படின்றத பாக்கலாம் அரசு வேலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து வேலை பாதுகாப்பு வந்து அதிகமா இருக்குன்னே நா சொ நன்மைகள் ல்ல என்னன்னா வந்து ஆஹ் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோ ஏதாவது பண்ணிட்டோனாலு ஒடனே வந்து பணி நீக்கம்ன்றது வந்து அந்த இதுல கெடையாது அரசு வேலைகள்ல வந்து இந்த ஒரு இது வந்து கண்டிப்பா இருக்கு பெரிய தப்பு பண்ணா கண்டிப்பா நீக்கப்பட்ருவாங்க ஆனா சின்ன தப்பு கள் விழா அவுங்க வந்து அவுங்களுக்கு எந்த யாருக்குமே எந்த ஒரு அதிகாரமு இல்ல அரசு பணியில இருக்கிறவங்கள வேலையில இருந்து தூக்குறதுக்கு ஆனா இதுவே தனியார் நிறுவனமா இருந்தா அந்த மாரி ஒரு இது கெடையாது தனியார் நிறுவனத்துல அவுங்க கண்டிப்பா வந்து அந்த பணியில இருந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா ஒடனே தூக்குறதுக்கான அதிகாரம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாவே இருக்கு அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனத்துல வேலை பாக்கறவங்கள வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா வந்து மதிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அதே மாதிரி சம்பளமு பா த்திங்கனா ஒரு ஒரு லெவலாவேதா போகு ஆனா ஒரு அ த அப்ற ஒரு அரசு வேலையில இருக்கிறவங்கள எப்படின்னா வந்து ஓ அரசு வேலையில இருக்காங்களா பரவால்லயே நல்ல சம்பளந்தா ஹ என்னன்னா வந்து ஒரு மாச விடாம சம்பள வந்துகிட்டே இருக்கு இப்ப எங்க அம் மாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு தலைமை ஆசிரியர் அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து ஹ அரசு வேலையில இருக்கறனால இப்ப லீவ் டைம்ல கூட அவங்களுக்கு வந்து ஸ்கூல் இல்லாத டைம்ல கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ச சம்பளம்ன்றது வந்து கண்டிப்பா வந்து இருக்கு அதுனால என்னன்னா வந்து நம்மளால கண்டிப்பா வந்து அந்த அரசு வேலையதா வந்து நா பெருசாவே நா சொல்லுவன்னு சொல்லலா அதே மாரி வந்து அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு நெறயா தீமைகளு இருக்கு அத நம்ப அப்புறம் பாக்கலா நீங்க அத பத்தி சொல்லுங்க நீங்க உங்களுக்கு என்ன தோணுது
அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு நிரந்தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு வேலைதா ஏன்னா தனியார் வேலை அப்படிங்கும் போது எப்ப நம்ம அந்த பணிய விட்டு இடை நீக்கம் பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து கேள்விக்குறியாதா இருக்கு எப்ப வேணா பண்லா இப்ப இப்ப பாத்தீங்கன்னா சமிப காலமா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஒரு நிறுவனங்கள் எல்லா பாத்தீங்கன்னா சொல்லாம கொள்ளாம நைட்டோட நைட்டா அவங்கள வந்து வேலைய விட்டு தூக்கறாங்க அதுக்கு காரணம் பாத்தீனா அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அந்த செயற்கை நுண்ணறிவு வந்துச்சு சொல்லி டக்குன்னு தொர இது பண்றாங்க அவங்களோட சம்பளன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ஒன்றரை லட்ச அந்த மாரி இருக்கு அப்படி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நைட்ல சொல்லாம கொள்ளாம ஒரு நாள்ல பாத்தீன்னா வேலையுட்டு தூக்கற அந்த ஒரு சந்தர்ப்பல்லா இருக்கு சம்பள என்னதா அதிகமா இருந்தாலுமே கூட அதோட பணி நிரந்தரம் அப் அப்படிங்கிறதுன் பாத்தீங்கன்னா அது கேள்விக்குறியாதா இருக்கு தனியார்ல அதே அரசு வேலை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாரி அது அரசு வேலை உள்ள போயிட்டோம்னாலே அந்த பணி நிரந்தரம் அப்படிங்கறது ஒரு இது இருக்கு பய இல்லாம இருக்கலா எப்படி வேணா அதாவது அது க்குன்னு சொல்லி நம்ப எப்படி வேணா இருக்கணு ப்ச் எது எப்படி எத பண்ணிக்கிட்டு அது அப்படில்லா இருக் கூடாது அதாவது பணிங்கிறது ஓகே அத எப்பயு நார்மலா செஞ்சிர்றது எந்த ஒரு இது இருக்காது நம்ம கவர்மெண்ட் வேலையா இருக்கோ ஒருத்தனை புடுச்சு அடிக்கிறது அந்த மாதிரில்லாம் பண்ணோம்னா கண்டிப்பா தூக்கிடுவாங்க அப்படி இல்லாம நாம நார்மலா எப்பயும் போற மாரி பண்ணிக் போயிட்டு அந்த மாரி இருந்தம்னா கண்டிப்பா அதுல ஒரு நல்ல ஒரு சம்பள குறைவா இருந்தாலு நல்ல ஒரு பணி நிரந்தரமா இருக்கு அதே நீங்க ஒரு நாலு வருஷ அஞ்சு வருஷ ப்பா அரசு பள்ளியில இ து பணியில போயிட்டீங்கன்னா அதுக்கப்புற உங்களோட சம்பளம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா வளரும் சொல்ல போனா அதுவே நீங்க மேலு மேலும்பு வளரலா நெறைய அதுல சம்பாதிக்கலா உள்ள போனா அரசு வேலேல்ல நெறைய சலுகைகள் உண்டு அரசு வேல அவங்களுக்கெல்லா பாத்தீங்ன்னா அந்த துறைய பொறுத்து ஆசிரியர் துறைனா அந்த துறைக்கு ஏத்த மாரி சம்பள அதே மாரி ரயில்வே துறையா இருக்கட்டு அதெல்லா பார்த்த தின்னா அவங்களுக்கு ஏத்த மாரி அரசு சார்பு நெறைய சலுகைகள் உண்டு இலவச பயணம் அந்த மாரி எல்லா இப்ப ரயில்வே துறை இருக்கவங்கெல்லா பாத்தீன்னா இலவச பயணம் அப்டிங்கிற மாரி இருக்கு இந்த மாரி நெறய சலுகைகள் உண்டு அரசு வேலயில இருக்குறவங்களுக்கெல்லா அதே மாரி அந்த பணியில் இருக் உங்களுக்கு ஏதோ ஆ உடல்நிலைக்காரமா அப்டியே இறந்துட்டாங்கன்னா அந்த பணி வந்து நம்மளுக்கு அப்டியே நம்மளோட வாரிசு இல்ல நம்ளோட வீட்ல யாரு அடுத்தவங்க இருப்பாங்களோ அவ்ங்களுக்கு அந்த பணி போகு அந்த மாரியு ஒரு வசதி எல்லா இருக் கே
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி் அரசு வேல இருக்கிறவங்களுக் வந்து ஓய்வூதியம் கண்டிப்பா கெடைக்கு அதே மாரி பாத்திங்ன்னா மருத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் ம் அந்த மாதிரி நெறைய கடைக்கு அதே மாரி பாத்திங்ன்னா ஆ ம் தீமைகள்னு என்ன சொல்லுவன்னா இப்போ அரசு அரசு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு அரசு வேலைகள்ல இருக்கிற சலுகைகள் மட்டு தா கெடைக்குமே தவிர இதர சலுகைகள் அதாவது இந்த ரேஷன் கடையில போயிட்டு அவங்க வந்து இந்த மாரி காசு காசு தரதா இருக்கட்டு இல்ல ரேஷன் கடைகள்ல எதாவ்து ஒரு அறிவிச்சாங்கன்னா இந்த அட்டைதாரர்களுக்கு இந்த மாதிரி இது வந்து கெடைக்காதுன்றது வந்தூ ஆ அவ்ங்களுக்கு வந்து தெளிவா சொல்லிருவாங்க உங்களுக்கு வந்து அரசுக்கு சில இடங்கள் ல்லா வந்து அரசு அரசுல இருக்கிறவொங்களுக்கு அரசு வேலேல இருகர்களுக்கு சில சலுகைகள் கடையாது உதாரணத்துக்கு பாத் தீங்கன்னா இப்போ ஏ அம்மாவே இருக்காங்க அவங்க இருக்க அவங்க அரசு வேலைல இருக்கறனால ஏ அப்பாவுக்கு வந்து நம்ம வந்து பென்ஷன் வந்து எழுதி போட முடியாது மாசா மாசோ பென்ஷன் வர்றது வந்து ஏ அப்பா வந்து அவங்க வாங்கின சம்பளத்தல இருந்துதா பென்ஷன் வருதே தவிர தனியா வந்து ஓ பி ஏ பென்ஷன் ஏதோ சொல்லுவாங்க பாத்தீங்ள அந்த அந்த பென்ஷன் வந்து அப்பாவுக்கு கெடைக்காது அதே மாரி முதியோர்கள் பென்ஷன் ஆ எங்க பாட்டிக்கு வந்து அந்த பென்ஷன் அவ்ங்களுக்கு கெடைக்காது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாவே அது கெடைக்காம போறது வந்து ஒரு பெரிய வாய்ப்பாவே அமையுது இதனால என்ன ஆகுதுன்னா அரசு வேலைகள்ல வந்து இரு இரு இருக்கறனால அரசு வேலைகளுக்கு அதிகமா வந்து ஒரு பயன்கள் கெடச்சாலும் இதர பயன்கள் கெடைக்கலன்றது வந்து ஒரு ஒரு ஒரு இதுவாவே ஒரு தீமையாவே நா வந்து கருதப்பட்ற மாரி நா சொல்றே நானு அதே மாரி பாத்தீங்கன்னா தனியார்ல வந்து என்னதா வந்து சம்பளோ கொடுத்தாலு அது நிரந்தரோ கெடையாது அந்த சம்பளோ எப்பவுமே நிரந்தர கிடையாது ஆ எண்ணிக்காருந்தாலு நீங்க சொன்ன மாரி இப்ப வர தொழில்நுட்பம் காரணமா வந்து அத வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து நெறைய விஷ்யத்த வந்து தூக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால வந்து கண்டிப்பா வந்து ஆ மக்கள் வந்து நெறைய பேர வெளில எடுத்துருவாங்க ஆனா ஜே யி அந்த தொழில்நுட்பம் வந்து இந்த ஏ ஐ இந்த ஏ ஐ னு சொல்ற இது வந்து தொழில்நுட்பம் வந்து அரசு வேலைகள்ல போய் எந்த ஒரு கஷ்டத்தயுமே குடுக்காது அது அவங்கள வந்து இந்த ஒன்ஸ் ஒரு தடவ வந்து நம்ம வந்து அந்த அரசு வேலைகள்ல போய் சேர்ந்துட்டோ ஒரு பத்தாயிர என்ன ஆயிரம் ரூவா வேலைகள்ல சேர்ந்து நாலு அது நெரந்தரோ என்னக்கா இருந்தாலு போக போக வந்து பதவி உயர்வு இருக்கு அந்த சே சம்பளமு அதிகமாய்ட்டு இருக்கிறனால என்ன பொறுத்த வரைக்கு அரசு வேலதா வந்து நான் ரொம்பவே இதுன் சொல்லுவே அதே மாரி அரசு வேலைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த மெட் ஆ ம் ஆ மாசமா இருக்கறவங்களுக்கு வந்து கா ஆ லீவ் கொடுத்து காசு சேந்து கொடுப்பாங்க ஆனா வந்து அந்த மாரி இது வந்து தனியார் வேளையில என்ன பண்ணுவாங்க நீங்க வந்து என்ன வந்து ஜாயின் இந்த மாரி வந்து சேர்ந்தோடனே இப்டி ஆயிடுச்சு உங்களுக்கு நீங்க இப்படி பண்ணிட்டீங்க நீங்க ரிசைன் பண்ணிக்கோங்க நாங்க வந்து வேலையில வேண்டா அப்டியிப்டின்னு சொல்லி அவ்ங்க வந்து அப்டியே வந்து அவ்ங்கள வந்து மேலு மேலு அவ்ங்கள கஷ்டத்த தான் கொடுப்பாங்க இதனால வந்து நான் எப்வுமே அரசு வேலையைதான் வந்து நா ரொம்ப உயர்த்தி சொல்லுவே நெனைக்கிறே நீங்க என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பா நீங்க சொன்னது உண்மைதா அரஸ் அரசு வேலைல நெறைய சலுகைகள் உண்டு அதே மாரி பாத்தீங்கன்னா அந்த காப்பீட்டுல பாத்தீங்கன்னா நமக்கு குடும்பத்துக்கு அந்த காப்பீட்டுங்கறத குடுக்குறாங்க சொல்லப் போனா அது நம்மளோட மருத்துவ செலவ அவங்களே ஏத் இருக்கிற மாரி அந்த மாரி இருக்கு இன்னொன்னு தனியார் துறையில பாத்தீங்கன்னா அந்த பணி அதாவது பாத்தீங்கன்னா பணி நேரம் அப்டிங்கறது வந்து அதிகமா இருக்கும் என்னாதான் நம்ளுக்கு லட்சக்கணக்கல சம்பள இருந்தாலுமே அவங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆ மு தொடர்புக்குண்டு நீங்க வேல செய்யணு அப்டின்னாலுமே செஞ்சுதான் ஆகணு நம்ம வந்து அவங்கள வந்து எதுவு கேட்க்கவு முடியாது எதுவு பண்ணவு முடியாது ஏன்னா எதித்து கேள்வி கேட்டோம்னா நம்ல வந்து வேலய விட்டு தூக்கிடுவாங்க அப்டிங்கும்போது அவங்க என்னென்னா சொல்றாங்லோ அதுக் கட்டுப்பட்டு போய் தா ஆகனு எந்த லீவ் நாள்ல வேல செய்ய சொன்னாலு பண்ணிதா ஆகனு இதுல எந்த ஒரு வெளில போய் இருந்தா கூட நீ பண்ணுனா அந்த டைம்ல எடுத்து வெச்சு பண்ணிதா ஆகனு அது வந்து நேர கணக்கு அப்டிங்கிறது கெடயாது எப்ப வேனா பண்ணிதா ஆகனு ஆனா அரசு வேலையில அப்டிங்குறது கெடயாது காலையில நீங்க ஒன்பது மணிக்கு உள்ள போறீங்கன்னா ஏ ஆ ஏ சாயந்தர பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு வெளிய வண்டீங்கன்னா அதுக்கு மேல உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல உங்களை எந்த ஒரு தொடர்பு கொல்றது இல்ல உங்கள வந்து வேல செய்ய சொல்றது நைட்ல வேலை செய் செய்ய சொல்றது அப்டினு எந்த ஒரு இதுமே பண்ணமாட்டாங்க அதே மாரி லீவு நாட்கள்ளேயு வேல செய்ரமாட்டா அதல்லா பாத்தெனா தனியார் துறைல இப்பந்தா லீவு நாட்கள்ளேயு வேல செய்னு ஏ இல்லனா ஓ டி ஓவர் டைம் பாக்கனு அப்டிலா நெறய இருக்கு இது இது லீவு டைம்ல அந்த மார்ல கெடயாது லீவு டைம்ல லீவு ஆரெஸ் தத்து விடுமுறைல லீவு அந்த மாரி ருக்கு தனியார் துறைல அரசு விடுமுறை அன்க்குமே ஒவ்வொரு தனியார் துறைல பத்து லீவு இல்ல வரணு அப்டின்னு சொல்லி அத சொல்லுவாங்க தீபாவளிக்கு கூட நம்லுக்கு லீவ் இல்லாத வேலயெல்லா செய்யறாங்க தனியார் துறையில் இருக்கு ஆனா த்த இதல் இருக்கலாம் அப்டி இல்லல்ல நம்மளுக்கு வந்து போனஸ் போனஸ் கூட கூடிய லீவுகள் தராங்க இதில் அர்சு துறையில அப்டிங்கும் போது நெறையா ஒரு பெனிஃபிட் இருக்கு இதில சொல்லப்போனா நெறையா நம்மளோட வசதிகள் இருக்கு நம்ம வந்து இங்க வந்து ஏ வேலைகளும் கம்மியாத இருக்கூ சம்பளமு அதிகமாக இருக்கு மன நிம்மதியா இருக்கலா இங்கே அர்சு வேலயில இருந்தோம்னா தனியார் வேலயில இருந்தோனா அந்த ஒரு மனஸ் மன என்னதா அதிகமா சம்பளோ இருந்தாலுமே கூட அந்த மன நிம்மதி அப்டிங்கறத ஒண்ணு இருக்காது நம்மள வந்து ஒரு அனி அடிமை தனிம தா வச்சிருப்பாங்க அவங்க என்னா சொன்னாலு நம்ம கேட்கணு என்ன சொன்னாலு பண்ணணு அப்டிங்கற ஒரு ருக்கு ஆனா அரசு வேல நம்ளோட குடும்பத்த மத்தியிலு செரி நம்மோ நம்ம ஊர்ல ஒரு நம்ம ஊர் மத்தியிலு நம்மள ஒரு மரியாதயா பாப்பாங்க பரவால அரசு வேலைல இருக்கா பைய அப்டிங்கற ஒரு இதுல இருக்கு ஆனா தனியார் துறைல வேல போனா அப்டியே எந்த ஊர்ல இருக்கே செரி போவோ அந்த ஒரு வித்தியாசமே வேற எல்லாரு பாக்கர வித்தியாசம் வேற மாரி இருக்கு சொல்ல போனா நீங்க என்ன நெனக்கிறீங்க
நா என்ன நெனக்கிறன்னா நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஹ நூறு சதவீதம் உண்மதா ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து தனியார்ல இருக்கிற அரசு வேலயில இருக்கிறது வந்து தனியார்ல வந்து எனக்கு இல்லன்னே சொல்லுவ நீங்க சொல்லுங்க
உண்மதான் உண்மதான் அதாவது எப்படி சொல்றதுன்னா இப்போ ஒன்னும் இல்ல இப்போ அரசு பள்ளியில இருக்க டீச்சர் அதாவது பார்த்தீங்கன்னா வகுப்பு ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலைகள் கம்மி தான் அதாவது பார்த்தீங்கன்னா சனி நாயர்ல லீவு ஆனா அவங்களோட ச சம்பளம் அப்படின்னு பாத் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஆனா தனியார் பள்ளியில வேல செய்யற அந்த ஆசிரியரோட சம்பளம் பன்னெண்டாயிரம் பதினைஞ்சாயிரம் அது பாத்தீன்னா நீங்க் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க வந்து பெஸ்தல் வகுப்பு இருந்தாலுமே நீங்க வந்து அது பண்ணிதான் ஆகணும் வந்துதான் போய்தான் ஆகணும் அது சனிக்கிழமையும் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் வர சொல்லுவாங்க கிட்ட நடுவுல ஏதோ வேல இருந்தாலும் வர சொல்லுவாங்க வீட்டுக்கு போய் நெறைய வேல செய்ய சொல்லுவாங்க அந்த பதினைஞ்சாயிரம் சம்பளத்துக்கு அவங்கள வந்து அப்படி இது பண்ணுவாங்க வேல வாங்குவாங்க ஆனா அரசு பள்ளியில அப்படி இல்லைல்ல ந கை நெறைய சம்பளம் அதே மாதிரி லீவு நாள்லாம் லீவு நாள் நெறைய இது இருக்கு சலுகைகள் இருக்கு சொல்ல போனா அரசு பள்ளில இந்த அரசு பள்ளி பள்ளியாறு மட்டும் சரி எல்லா துறையிலும் சரி ஒரு சிறப்பான விலங்கக்கூடிய ஒரு இதா கூட சொல்லாம்